ஆ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே ஆ எனக்கு ஒரு சந்தேகம் அதுதா வந்துட்டு உங்க இப்போ வெயில் காலம்ன்றதுனால ரொம்ப டிராவல் பண்றது வந்து ட்டு எனக்கு ரொம்ப புடிக்க ஏனா அந்த டைம்ல தா பசங்களுக்கு லீவ் கெடைக்கு அதெல்லா சோ அந்த டைம்ல வந்துட்டு இப்ப டிராவல் பண்ற மாரி இருக்கு போது வந்துட்டு எந்த மாதிரி ம் எடத்துக்கு போனா வந்து நல்லாருக்கு அப்டினு சொல்லிட்டு உங்க கிட்ட கேக்கலா அப்டினு நெனச்சு ருந்தே நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன டிராவல் பண்றது ரொம்ப புடிக்கு இல்லையா எங்கயாது போறது வர்றது அதுவு டூ வீலர்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தியா டிராவல் பண்ணுவீங்க சோ அத பத்தி கேக்கலா அப்டினு நெனச்சே
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாரி சமயத்துல வந்து இப்ப நீங்க குடும்பத்தோட போறீங்க கொழந்தைகளுக்கு விடுமுறை அப்டிங்கும்போது நீங்க காரு அந்த மாரி சுஸ் பண்ணிக்கிலா தோழி ஏன்னா டூ வீலர்ல வந்து பாத் த்தீங்கன்னா ரெண்டு பேரு இதே கொழந்தைகள் சின்னதா இருந்தாங்க அப்டின்னா அதே போதுமானதா இருக்கும் இதே வந்து குழந்தை வந்து கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்கு அப்புடிங்கிற பட்சத்துல கண்டிப் ப்பா வந்து இல்ல அம்மா அப்பாவை யாரையாவது கூட்டிட்டு போறீங்க அப்டின்னா நம்ப வந்து கார் தா பரிந்துரைப்போ இல்லைங்களா கருங்கும் போது நீங்க எல்லா பொருளும் அதுல வெச்சு குலா குழந்தைகளுக்கான வுகள் என்னவா இருந்தாலும் நீங்க வந்து வெச்சுக்குலா இப்ப குழந்தைகள் கூட வராங்கங்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும் எல்லா இடத்திலும் நம்ப கடைய வந்து எதிர்பாக்க முடியாது சிலவங்களுக்கு வந்து வெளி சாப்பாடு ஒருத்துக்காது அதனால வீட்ல இருந்தே வந்து சமைச்சு எடுத்துட்டு போணுன்னு நினைப்பாங்க அதுவு வயதானவர்கள் வராங்க அப்டிங்கும் போது அதுக்கான ஒரு முன்னேற்பாடு நம்ப பண்ணிட்டு தான் போகணும் அந்த மாதிரி பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி வெச்சு கொண்டு போறதுக்கு கார் தான் ஒரு கம்ஃபோர்டபுலான இது இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார் சொந்தமாவும் வாங்குலாம் அப்புடி இல்ல அப்புடிங்கிற பட்சத் துல அ நெறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலக்கு மாரி குடுக்குறாங்க அந்த மாரியும் ஒரு உ நாள் வாடக் க ரெண்டு நாள் வாடகன் குடுத்து நீங்க வ எடுத்துக்கலாம் சோ காருன் போம்போது நீங்க சேஃப்டியாகவும் போயிட்டு வந்துக்குலாம் இல்ல நானும் என் கணவர் மட்டும் தான் பயணிக்க போறோ இல்ல நானும் என் தோழியு மட்டும் தான் பயணிக்கப் றோ அப்டிங்கிற பட்சத்தில் நீங்க டூ வீலர்லயே போயிட்டு வந்துக்குலா இந்த மாரி வெயில் கலத்துல நான் என்ன இடங்கள் வந்து பரிந்துரைப்பன் அப்புடின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து முக்கியமான விஷயோ மலை பிரதேசம் அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்புடி ஒரு வித்தியாசமான ஒரு இதுன்னே சொல்லலாம் அடுத்தது இது போக வந்து நீர் நிலைகள்ட்ருக்குற இடம் இப்ப வந்து மலை பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இ இப்ப இருக்குற காலகட்டத்துல அதுவும் உங்குள நீங்க எப்புடி நெனைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு வந்து விடுமுறை இருக் கு வெளியே கூட்டிட்டு போலா அப்டின் சொல்லி நினைக் க்கிறீங்களோ அதே மாரிதான் மத்த ஞ் மக்களும் வந்து நினைப்பாங்க அப்போ கூட்டிட்டு போகும்போது நெறைய வ மலைப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிட்டக்க இருக்குறது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த மலைப்ப பிரதேசோ அந்த மாரி ஃபேமஸா இருக்கிற மலைப்ப பிரதே ஸ் துல வந்து பத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் உள்ளூர் வாசிகளும் இருப்பாங்க ம் அந் இப்ப அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குற வாசிகளும் வந்துருப்பாங்க வேற எங்கெங்கேயோ ஊர்ல இருந்துமே வருவாங்க அ சோ அந்த மாதிரி ஒ ஒரு பிரபலமான எடத்துக்குப் போறத நீங்க கொஞ்ச தவிர்த்துட்டு கொஞ்சம் பிரைவசி வேண்னா கூட்டம் கொஞ்சம் கொறைவா இருக்கணும் நமக்கு போனா கூட தங்கி கி எல்லாம் பண்ணி பாத்துட்டு வர்றதுக் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ரிலாக்சேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்டிங்கிற பட்சத்துல நான் பரிந்துரைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கறது கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாத இடம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பாத் த்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க ஒரு கண்டன்டுக்காகவே வந்துட் ட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே போய் அவங்க வந்து இந்த எடத்துக்கு வாங்க இங்க நல்லா இருக்கு அப்புடின் ட்ரு வீடியோ புடிச்சு போட்ருந்தாங்க அப்போ இந்த எடத்துக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்டே தேவயில்லை இவங்களே வந்து ப்ராப்ளம் படி தி விட்டுட்றாங்க அப்புடிங்கிற பட்சத்துல நம்போ ஒரு ரிலாக்சேஷன்காக போகுறம் போது நம்புள மாரி நறைய மக் துல அந்த ஆ அட்வர்டைஸ்மென்டோ இல்ல இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ட பாத்தூ வந்து சேந்துட்றாங்க அப்ப கூட்டோ வந்து ஜெகஜோதியா இருக்கு இதெல்லா தவிர்க்கணு நீங்க ஒரு நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வரணும் போது இந்த கூட்டம் இல்லாத இடத்த தா வந்து நா பரிந்துரைப்பே உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட சொல்றே பாருங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நாணும் என் கணவரும் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க போயிருந்தோ அது வந்து பாத்தீங்கனா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு நாங்க வந்து போயிருந்தோ எங்க ஊர்லருந்து பக்கொ இப்பத்து ஊர்க அ பக்கத்ல இருக்ற ஒரு நூறு கிலோமீட்டர் தா நாங்க ரெண்டு பேருமே டூ வீலர்லே போயாச்சு காலைல கெளம்னோ சாயங்காலொ ஒரு அஞ்சு மணி அஞ்சற ஐஞ்சர ஆறுங்கு போது ரீச் ஆயிட்டோ அந்த எடத்துக்கு ஆனா வந்து அது ஒரு பிரபலமான எடமா இருக்கறனால பயங்கர ஒரு கூட்டமா இருந்தது எங்கனாலே என்னாடா இது இப்டி எப்பவுமே இருக் இருக்காது இந்த ஊரு ஏனா எங்க ஊருக்கு பக்கத்துல தா இருக்கு எப்போமே இந்த ஊரு இப்டி இருக்காது இப்ப என்ன இவ்ளோ அ விசிட்டர்ஸ் வந்து வராங்க அப்டின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இதா இருந்தது டூரிஸ்ட் வந்து வராங்க அப்டின்னு அதுக்கப்பரோ நாங்க வந்து மா ம வாரத்துக்கு ஒரு ஒரு ஒரு வாட் டி ரெண்டு வாட்டி போயிருவோ எங்கயாச்சு அ சரி ஏனா அவருக்கும் வந்து மலை பிரதேச ரொம்ப புடிக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த வேலை பளு அந்த ஒர்க்ப்ரெஷர வந்து தடுக்கணுங்கறதுக்காயே இந்த மாரி நாங்க போய்றது ஒரு பிளானிங் இல்லாம ரெண்டு பேருங்குறனால அதுக்கப்பரோ செரின்னு சொல்லிட்டு இப்ப போன மாதம் வந்து பா்த்தீங்கனா இன்னொரு மலை பிரதேசத்துக்கு வந்து போயிருந்தோ அது வந்து நாங்க இருக் இருக்கிற எடத்துலந்து கொஞ்சொ தொலை தூரோ அஞ்சு மண் நேரோ டிராவலு அந்த எடொ வந்து பாத்தீங்கனா ஒங்களுக்கு இன்னொரு சொ சேட்டு சேரின்னு சொல்லிட்டு போற வழில காடுகள் அந்த மாரிலா இருந்தது அந்த எடம் வந்து பாத்தீங்கனா பெருசா பரிச்சயம் இல்ல யாருக்குமே மக்கள் வந்து பெருசா போ மாட்டாங்க போன மாசகும்போது போன சேரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோ போயிட்டு வந்துட்டோ அது வந்து பெருசா நாங்க வந்து பிளான் பண்ணி போகாதனால சும்மா போனோ போயிட்டு அடுத்த நாள் நாங்க மறாநாள் திரும்பி வந்துட்டோ இந்த மாதிரி வந்தனால அது எங்களுக்கு அந்த இது தெரில ரொம்ப கூட்டமு இல்ல இதுவு இல்ல அப்டின்னு விட்டாச்சு ஆனா அதே அழ எடத்துக்கு இப்ப வந்து நம்ம வந்து சமூக வலை தலங்கள்ல ரீல்ஸ் பாக்கும்போது சேரி யூ டியூப் ல ரீல்ஸ் பாக்கு போது சரி ட்ராபிக்கா இருக்கு எடோ எந்த எடத்துல நாங்க ஜாலியா போயிட்டு வந்தோமோ அந்த எடத்துல அதுக்கான காட்டு பகுதி மெயினா சொல்லனுனா அந்த எடத்துல நாங்க யானையெல்லா ரசிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோ இப்ப இப்போ அந்தஎடத்துல வந்து பாத்தீங்கனா வண்டி அத்தன வண்டி எல்லாமே காரு லைனா நிக்குது சோ மூணு மணி நேரோ அஞ்சுமணி நேரோ டிராபிகிங்றாங்க அது காட்டு பகுதில இப்ப திடீர்னு வனவிலங்குகள் வந்ததுனா என்ன ஆகு நெலம ஆனா அவுங்க குறிப்பிட்டு சொன்ன அதே அதே எடத்துலதா வந்து
ஓகே வந்து நாங்க நாங்களு இப்போ ரீசண்ட்டா ஒரு எடத்துக்கு போனோ அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவ தாண்டி தா போற மாரி இருக்கு அந்த எடத்துல வந்துட்டு ஆனா வந் ட்டு அவ்ளோ கிளீனா வச்சிருக்காங்க எந்தஒரு பொருள்மே நா அதா நெனைச்சுக்கிட்டே எவ்ளோ நீட்டா வச்சிருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியன்றதுனால ஏனா அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரோ ஏதா ஒரு பாட்டலோ ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டா வந்துட்டு அங்க இருக்குற விலங்குகள்லா அத எடுத்து சாப்டுறது அந்த மாரி விஷயங்களலா நடக்கு இல்லயா அதனால வந்துட்டு அதுக்குன்னே ஒரு வாகனம் வச்சு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லெந்து அங்க போயி அங்க இருக்குற அந்த பிளாஸ்டிக் திங்ஸ்ல்லா எடுத்து வச்சிடுறது அந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்க அதுல்லாம வந்துட்டு அத பாக்குறதுக்கு அவ்ளோ அழ கா ம் பச்சையா வந்துட்டு அவ்ளோ நீட்டா வச்சிருக்காங்க அந்த ஒரு செக்‌ஷன் ஃபுல்லாவே அத வந்து பாக்றதுக்கே அவ்ளோ நல்லாருக்கு அதனால அந்த அனிமல்ஸும் வந்துட்டு வெளியே வர்றது அ அந்த மாதிரி போறது அந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டு நா நெறைய பாத்தே இந்த தடவ போகும்போது நாங்க பாத்து அந்த வந்து யானைகள் பாத்தோ அதுக்கப்பறொ அந்த ம் மயில் வந்து ஒண்ணு பாத்தோ அதுக்கப்புறோ வந்துட்டு மான் பாத்தோ இந்த மாரி விலங்குகள் மட்டுந்தா வந்துச்சு சோ ஒரு இருந்தாலு கொஞ்ச பயத்திலயே தா போனோ அந்த ஒரு காடா இருக்கே நம்ம வந்துட்டு ஒன்னு பிரச்சனை ஆயிடாதே அப்டின்னு சொல்லிட்டு நம்மதா அப்டி நெனைக்கிறோ காருக்குள்ள உக்காந்துருக்கோ ஒன்னு பிரச்சனை வராதுன் நெனைக்கிறோ இருந்தாலு பாத்தா வந்துட்டு நீங்க சொன்னா மாரி ஒரு சில பேரு வந்துட்டு ஒரு கப்பலா வரும் போது ஒரு ரெண்டு பேரு அந்த மாரி வண்டியிலேயே டூ வீலர்லியே போறாங்க அந்த ஒரு ஆ அந்த காட்டுக்குள்ள சோ எப்டி அவுங்க பயப்படாம போறாங்கன் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏதா ஒரு விலங்கு வந்துட் டு சடனா வந்துட்டு ஏதா வந்துடுச்சின்னா என்ன ஆகு அப்டின்றது அந்த யோசனை வந்து எங்களுக்குதா ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனா வந்துட்டு அவுங்க அத வந்து என்ஜாய் பண்ணிக்ட்டு அந்த மாரி போயிட்டுருந்தாங்க சோ அதுவு பாக்கத்துக்கு ரொம்ப நல்லாருந்துசு சோ அந்த எடத்துல வந்துட்டு அத கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்பறமா வந் நீங்க சொன்ன மாரி ஃபுல்லா அந்த ஹில் ஸ்டேஷன் தா இந்த தடவ போன தடவ நாங்க போன வருஷ போகும் போது பாத்தா வந்துட்டு அந்த ஹில்ஸ் ஸ்டேஷன்லே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேஷன்லா இருக்கோமா மலை பிரே தேசத்துலதா இருக்குமா எங்களுக்கு டவுட் வந்துருச்சி ஏன்னா அவ்ளோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு என்னதா வந்துட்டு அங்க மரங்கள் ஜாஸ்தியா இருக்கு எல்லாமே அதிகமா இருந்தாலுமே ஒரு மலை பிரதேசத்துலயே ஒரு வெயில் நம்ம ஊர்ல எவ்ளோ ஜாஸ்தியா இருக்கோ அதே அளவு க்கு அங்கயு அதிகமா இருந்துச்சு அ து ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா போச்சு நாங்க அதா நெனச்சிப்டோ இந்த மாரி இந்த கரெக்டா சம்மர் வெகேஷன் நம்ம வந்துட்டு நம்ம எங்கியு போ கூடாது ஏன்னா வந்துட்டு வெயிலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வெயில வந்து நம்ம எப்டி இந்த ஸ்ட்ரெஸ தாங்க முடியாமதா ஒரு இடத்துக்கு மலைப் பிரதேசத்துக்கு போறோ அங்க கொஞ்ச குளுமையா இருக்கோ அப்டின் நென ச்சிக்ட்ட ஆனா வந்துட்டு அங்க போய் பாத்தா வந்து இத விட ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கு அப்டின்ற மாரி இருந்துச்சு ஆனா இந்த வருஷோ வந்து கொஞ்சோ நாங்க போன டைம் வந்து இப்போ ரீசன்டுன்றதுனால கொஞ்சோ வெயிலு கொஞ்சோ இருந்தாலுமே வந்து அந்த குளுரு வந்துட்டு இ அவரு சாயங்கால ஆனா கொஞ்சோ நல்லா மழ வர்றது அதெல்லா வந்துட்டு ரொம்ப குளுமையா இருந்துச்சு அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சுது அப்டின் நெனைக்கிற நானு சோ அத வந்துட்டு நாங்க இந்த தடவ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒரு ரெண்டு மூண் நாள் வந்துட்டு கொஞ்சோ எப்பயும் போனா ஒரு ஒரு நாள் ரெண் நாள்ள வந்துட்டு திரும்பி வர மாரி இருக்கு ஐயோ அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா லீவ் அப்டின்ற மாரி இந்த தடவ ஒரு மூணு நாள் போனதுனால வந்துட்டு அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியும் அங்க இரு இருந்த எடத்தெல்லா வந்துட்டு நல்லா பாத்துட்டு எந்த எந்த எந்த எடமும் மிஸ் பண்ணாத மாதிரி நெறைய டேமு அதெல்லா இருந்துச்சுன்னா அங்க மலைப்பிரதேசத்துல நெறைய டேம்ல்லா கட்டி வச்சிருக்காங்க சோ இந்த இதுல தண்ணி கொஞ்சோ கம்மியா இருந்தாலு மழை இன்னு ஸ்டார்ட் ஆகல இல்லையா தண்ணி கம்மியா இருந்தாலு வந்துமே பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்றோ ஒரு கேவுஸு சொல்ட்டு ஒரு எடோ இருந்துச்சு அந்த ஒரு கேவுஸ்ல வந்து அந்த ஸ்டெப்ஸ் நம்மளால நடக்கவே முடியல இருந்தாலும் வந்துட்டு நறைய பேரு வயசானவங்க கூட அந்த ஸ்டெப்ஸ ஏறி ஒரு ட்ரெக்கிங் மாரி போறது அதெல்லாம் பாக்கற்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ச்சு எப்டி அவுங்களால நடக்க முடிது அப்டின்னு சொல்லிட்டு சோ அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக் கு எல்லா பிளேசஸுமே கொஞ்சோம் கவர் பண்ணி நல்லா பாத்துட்டு கொஞ்சோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாரி இருந்ச்சு சோ நாங்க இருந்த இடத்துலயுமே வந்துட்டு கொஞ்சோம் தண்ணியில விளையாட்ற மாரி நறிய எடங்கள்லா இருந்துச்சு சோ அந்தண்ணில வளையாடுறது நம்ப சொல்லவே வேண்டா பெரியவுங்களுக்கு புடிக்கும் சின்னவுங்களுக்கு புடிக்கும் சோ அதுவும் வந்துட்டு நல்லா குளிச்சிட்டு தினமு வந்துட்டு வெளிய போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயடா ஒடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு ஆனா வந்துட்டு அந்த தண்ணியில எறங்கி நம்ப வந்துட்டு விளையாடிட்ருக்கும் போது அந்த வலி எல்லாமே போயி ட்டு ரொம்ப அ சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது சோ அதுவும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அது இல்லாம வந்துட்டு அந்த சாப்பாடு மெயினா நம்ப வீட்லயே சாப் சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டு நம்ம வெளிய போமோது வெளிய இருக்குற உணவுகள் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணா அப்டின்னு சாப்பிடும்மோது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின் நனைக்கிறேன் நானு
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க கண்டிப்பா இந்த மாரி எடங்களுக்கு போறது நமக்கு ரொம்ப புடிக்கும் இல்லைங்களா இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி நன்றிங்க தோழி ம்